இப்பது கேக்குது
என்ன பண்ற சும்மா தா இருக்கே என்ன பண்ற
இந்ததேதா இந்ததே இவன போய் ஸ்கூலருந்து கூட்டி வந்தே
கூட்டிட்டு வந்துட்டியா அழுதானா
இல்ல இன்னைக்கி நல்லபிள்ளையா மாறிச்சு
பரவால்ல பரவால்லப் அதல இரே
அவுங்க மிஸ்சே சொன்னாங்க இன்னைக்கு அழுகல நல்லா நல்லாதே இருந்தியா அப்டினே
ம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டியா என்ன வந்துச்சு
இல்ல இல்ல இவே பெறந்தப்பே அந்த நோட்டு் இருந்துச்சுல்ல
ஆமா
அ அந்த நோட்லே இருந்துச்சு இவனோட பிளட் குரூப்பு
ஆ
அத அவுக அப்பா நேத்து பாத்து அதுல இருக்கு நீ அதுல பாருன் சொன்னாக அப்றோ அதல பாத்தே அதுல இருந்துச்சு
ம்
அதையே எடுத்தாச்சு டைரிய நாளைக் குடுத்தூர்றன் சொல்லியிருக்கே அவுக மிஸ் கிட்ட
ம்
ம் தசின் என்ன வன்ட்டே தச் மூன் மணிக்கு தானே வருவே
ஆமா மூனு மணிக்கிதே தயிர் சாதோ லஞ்சுக் குடுத்துருக்கு
சேரி சேரி
கொய்யாப்பழோ குடுத்துருக்கு ஸ்நாக்ஸ்
சேரி சேரி
காலைல ஒரு இட்லிதே சாப்ட்டே வைத்த வலிக்குதுன் சொல்லிட்டுதேம் போனே
அ அ
வந்தாதே தெரியு என்னாச்சு ஏதாச்சுன்
அதே இருந்துருங்க எப்டியா இந்தாலு அகன இருக்
இப்பதே இந்த புவனா வீடியோ கூட இருக்கு நா அனுப்பூர்ரே ஒனக்
அவே அழுகாம போய்ட்டா
பே லஞ்ச் பேக் எல்லாரு அவுக அப்பா அம்மாதே கொண்டு வாராகளா இவே மட்டு அவக அப்பாட்ட வாங்கிட்டு முன்னாடி போயிட்டானா
அது போயிரு
அவே ஆசப்படுவையா ஸ்கூலுக் போக
அ அ ஆள் கெறங்கிட்டியா ஆனா முடியாம இருந்தோனே ச
இது என்னமோ கேக்க ஆமா ஆமா சௌத்திரி கொறையட்டு நல்லாக் கொறஞ்சாதா நல்லது ம் என்னமோ கேக்க நெனச்சே இது ஐயோ தஸ்வினுகு ராமுக்குதே சனிக்கெழம கூட்டிட்டு போயிட்டு
அ அ
இன்ரெஸ்ட் எடுத்து பாக்கணு
சேரி சேரி சேரி பாரு எடுத்து பாரு எடுத்து பாரு
ஆமா எனா ராம் தப்பாதாங் குடுத்துருக்கே ஸ்கூல்ல
சே நீயா குடுத்துருக்கியோ
ஆமா எனக்கு பழைய நாபகத்துல குடுத்திருக்கே அது ரெண்டு பேருக்குமே ஒரு தரவ பாத்து வச்சுகிட்டோம்னா நல்லதுதானே
ஆமாமா
இங்க ராஜா ராஜ்ல போய் பாத்தா எவ்ளவரு என்னான் தெரியலையே
தெர்ல அவ இருக்குன்னு சொன்னாக அதனால சேரினு அதையே பாத்து அத குறிச்சுக்கலான் சொல்லி விட்டுட்டே
ஆ
அ அ
சேரி சேரி என்ன சமையல்
இன்னக்கா பாசி பெயிறு கொழம்பு பீட்ரூட் பொரியல்
அங்க இன்னக்கு கஞ்சி புளிக்கொழம்பு
ஏ கஞ்சி நெறையா ஆயிர்ச்சா
ஆமா நேத்து நைட்டு கஞ்சிதே இருந்துச்சு அதோட அதே வத்துக்குட்டாச்சு கால்ல இப்ப உளுந்த கழி கிண்டுச்சு அம்மா
சேர் சேரி
எல்லாரு அத கொஞ்ச கொஞ்ச சாப்டுட்டு இந்தா உக்காந்துருக்கோம்
அப்பா என்னான்றாரு
இந்தத இருக்காரு படு
சேரி சேரி ஒனக்கு வேல எல்லா எப்டி போது
போய்கிட்டே இருக்கு
அங்கே வேல பாக்குறது நல்ல ருக்கா இங்க உனக்கு வேல பாக்கறது நல்ல ருக்கா
ஏ இது வந்து பாத்துக்கிட்டுதானே இருக்கு இது பேசுறத் தானே என்ன போன் தா ஒண்ணு வாங்க போறே சாவித்திரி
ஏ என்னாச்சு
அந்த போன்ல சரண்யா டக்குன்னு காலுக்கு வந்தா கூட அத இது பண்ணிட்டு நம்மாட்டக்கு இது பேசிட்டு பேசலா அதுக் கால் வந்துருச்சுனாதா டக்குன்னு கட் பண்ணிட்டு போனா சரி வராதுல அதனால இந்த ஒரு போன் வாங்கணு வாங்கி அத ஆஃபிஸ்க்குன்னு தனியா வச்சுக்கிட்டு
ஆ
ராமோட ஸ்கூல் வாட்ஸ்அப் இதுல இன்ஸ்டால் பண்ணி இத தனியா வச்சுக்கணு
சேரி செரி உனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஓபன் பண்ணி பாருவே
இந்தா பாக்குறே
ஆஆ அப்பவே அனுப்புற சொன்னாங்க
ஆ
ஆ என்ன நீங்க என்ன செஞ் நீங்க என்ன சாப்பிட்டிய குரூப் நம்ம குரூப்ல ருக்கும் பாரு ஆ
ம்
நீங்க என்ன கஞ்சியாக்கு ஏ கஞ்சி நொம்ப மிஞ்சி போச்சா
ம் ஆமா லேட்டு
சேர் செரி அப்பாக்கு கஞ்சி குடுத்தா ஒத்துக்காதே
அவருக்கு இருக்கு அவருக்கு சாதம் புளி கொழம்பெல்லா இருக்கு தயிறு ஊத்தி சாப்பிடுவாரு நானு அம்மாவுந்தே
சேர் சேர் சேர் சேர்
ஆ ம்மா கொஞ்சோண்டுதா இருந்துச்சு
சேர் சேரில அம்மாவுக்கு வேலன்ஸ் இல்லயா போன்ல
ஏன் இப்பதான் போட்டு வுட்டோமே நாங்க தான போட்டு வுட்டோம்
இல்லையே பேலன்ஸ் போட்டா எனக்கு அடிக்கும் வர வர அடிக்க மாட்டுது
அது சுவிட்ச ஆப்ல போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் இப்ப ஏ வீட்டுக்கார தான் போட்டு வுட்டா
சேரி சேரி சேரி சேரி
என்னமோ நெனைச்சே மறந்துட்டே ஓன்ட சொல்லணும்
நீ இத எல்லாமே மறந்துருவே ஞாபகமறதி மாரி வச்சுக்கிட்டு
ஆமா டா இன்னைக்கு சாயந்தரம் டியூஷனுக்கு அப்பாவோட அனுப்பிவுட்டா போதும்ல
ஆ அது போதும் அதே சொல்லியாச்சுல கத்தக்க கூடாது கத்தாத ஆ
ம்
அனுப்பிவுடு அவன் எப்டி டெஸ்ட்ல மார்க் எடுக்கறன் பாரு
மூணு எழுத்து மேக்ஸ் சா டெஸ்ட்டு அஞ்சுக்கு அஞ்சு எடுத்திருக்கேன் சொன்ன ஆனா நோட்டு டெஸ்ட் நோட்டு வல்ல டெஸ்ட்டு நோட்டு வல்ல டைரியில வந்து அவனா எழுதிருந்தேன்
சேரி
ஆக்டிவிட்டில டெஸ்ட்ல கீழ போட்டு அஞ்சுன் போட்டு இருந்தேன் அவங்க மேம் சைன் பண்ணியிருந்தாங்
அப்ப மார்க் எடுத்திருக்கியான் போல்ல
ஆன் கரெக்டா தான் சொன்ன நா நேத்து சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு எழுதிருக்கா அத எழுதிருக்கேன் த அப்புறம் நேத்து என்ன டா சொல்லி் கொடுத்தான்ங்கண்ணா கேட்டேன் அதெல்லாம் காமிச்சிட்டு
அ அ
அதுக்கப்றோம் இது பண்ண வீட்ல வந்து கொஞ்சோ எழுத வேண்டியது இருந்துச்சு எழுதி படுத்த
பரவால அப்டியே விட்டுரு அப்படிதான் பழகுவன் அப்புற இல்லன்னா அப்டியே விட்டின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவன
எழுத்துதா சௌத்திரி ரொம்ப மோசமா அய்யயோ எழுத்து ரொம்ப மோசமா
எழுத்து நீ வீட்ல அவ வந்தனா ஃபோர் லைன்ஸ் நோட் ஒன்னு டூ லைன்ஸ் நோட் ஒன்னு வீட்ல வைய்
இல்ல அவுக மேம்மு நேத்து குடுத்து வுட சொல்லிருக்கு ஒரு ஃபோர் லைன்ஸ் நைட்டே வாங்கிட்டேன் வாங்கி குடுத்து உட்டேன் இன்னும் அதுல எழுதல இன்னைக்கு பாப்போம் அந்த மேம் என்னல இப்டி உட்காந்துருக்கு ஒழுங்கா சொல்லி குடுக்குமா
ஏய் நல்லா சொல்லிக் குடுக்கம்ல சி பி எஸ் சி அதான் அ முன்னாடி யா அசால்ட்டா பேசுறதும் கிளாஸ் ஏ சொல்லி குடுக்க மாட்டா அசால்ட்டா பேசுனா சொல்லி தர மாட்டாக ம் நல்லா மாடல்லா பேசுன்னா சொல்லி தருவாகளா
அருளு இல்ல அது உட்காந்துறத பத்தாலே எனக்கு ஒரு மாரியா தோணுச்சு அதான் கேட்டேன் ஒரு டக்குன்னு எடுத்து சொல்லுவோம் பேசுவோம் பேச மாட்டேங்கது அதுக்காக கேட்டேன்
அப்படில்லாம் பேசாது அது நார்மலாவே அப்படிதான் பேஸ் நீ ஒனக்கு அவன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போவேன்ல்ல அதுல தெரியும் ஏன்னா நீ ஸ்டார்டிங்லே இப்ப அனுப்பிட்டில்ல
ஆமா
அதனால பாப்போம் எப்டி மார்க்
நானும் விடுறது இல்ல இப்ப வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எல்லாமே நீ சொன்ன மாரி கேட்டுட்டு எழுத வேண்டியதெல்லாம் எழுதிரு சொன்னேன் அப்புறம் எழுதுனேன்
அ
அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தான்
ஆ அ
அப்புறோம் படுத்துட்ட சாப்ட்டுட்டு
ஆ ஹன் அப்டியே விட்டினா தானே அவன் பழகுவேன் இங்க ஸ்ட்ரிக்ட்டாவு வச்சு வாக பயலுகள அங்கங்கெ நிக்க விட மாட்டாக
ம்
அதுலா அதுல்லா நீட்டா அனுப்பி விட்ருவாங்கெ அதுதெ கரெக்டா வரு ம் அதுனால நீ தொடர்ந்து அனுப்பி விடு அதே சரி வரு
இவனுக்கு என்ன டைரி புக்குல்லா குடுத்துருக்காகளா
டைரி குடுத்துருக்காக அந்த டைரினால தானே இவனுக் பிளட் குரூப்பே நான் போய் இது வண்ணிட்டு வந்தே
ஆஹ
அதுல கன்ஃபாமா அவெ ஃபோட்டோ இல்லாட்டியு பரவால்ல நீங்க எனக்கு பிளட் குரூப் வேணுன் சொல்லிருச்சுக அதுக
அ
அதுனாலதெ செரி போயி ஆ பிளட் குரூப் இதுபன்னே அப்பறொ இவுக சொன்னாக ஏ அவெ பெறந்தப்ப அந்த நோட்ல இருந்துச்சு அந்த நோட்ட எடு நா தேட்றேன் சொல்லி நேத்து எடுத்துக் குடுத்தாக
இவெங்களுக்கு எடுத்திருக்கே ராமுக்குதெ எவ்ளோ ஹாஸ்பிட்டல் செலவு பாத்துருக்கோ அதுல எல்லா இருக்கு நான் வாட்டுக்கு ஏதாது போட்டு விட்டேனோனு எனக்கு ஒரு பயம் பி பாசிட்டிவ் தெ
அ அ
இருந்தாலு ஒரு தடவ ரெண்டு வேரையு கூட்டிட்டு போய் பாத்துட்டேன்னா
ஒனக்கு பி பாசிட்டிவ் தானே
ஆமா எனக்கு அதுதே அப்ப அவெங்களுக்கு அதானே வரு
சேரி சேரி சேரி ஆனா ஒரு தடவ பாத்துரு
ஒனக்கு
எனக்கு பி பாசிட்டிவ் தெ
அப்பறொ என்ன நார்மலா அதுதா இருக்கு ஓ பாசிடிவ் தான ரேரா கெடைக்
ஆமா ஆமா
ம்
இப்ப சாப்டியா
ம் காலைல கஞ்சி
அ அப்ப மத்தியான்துக்கு கஞ்சியா
காலைல கஞ்சி புளி கொழம்பு இப்பதா உளுந்தங்களி கிண்டுச்சு
இல்ல மத்தியானத்துல உளுந்தங்களி சாப்புட்றிய
ஒரு பதினோரு மணி இருக்கும்ல
அ அ
எல்லா வரிய டைமிங்கோட சொல்லனுமோ
இல்ல எல்லாரு மத்யானமா திம்பாங்கெ கால்ல தான திம்பாங்கெ நீ இன்ன கால்ல கஞ்சிய குடுச்சு தலகீல சாப்ட்ருக்கிய
இல்ல காலைல அவெங்கெள அனுப்பைலே எனக்கு தலவலி வந்துருச்சு ராமு ரொம்ப கத்தவிட்டு கெளம்புனெ ம்கு அலோ அலோ அலோ ஹலோ
ஏ கேக்குதால
ஆ கத்திக்கிட்டே இருக்கே
அதே அலோ அலோன் தே நானுந்தே கத்துறே ஒன்னு கேக்கல
அதெ ஒரு அஞ்சு நிம்ஷொ கேட்கல இல்ல கால்ல கத்த வுட்டுட்டுதே கெளம்புனெ அவெ பெரியவே
ப அ
அதனால தலவலி செரி லேட்டா சாப்புடுவோ லேட்டா சாப்புடுவோனு அப்புறோ பதுனொன்றரைக்கு தா சாப்டே
சேரி சேரி
சாப்புட்டு இப்ப கொஞ்சோண்டு உளுந்தங்களிக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி செஞ்சு பாத்தோ நல்லா இருந்துச்சு
ம் ம்
அத ஆளுக் கொஞ்சோ சாப் ப்டி இருக்கு நா இனிமே சாப்ட மாட்டே அவுக ரெண்டேரு கஞ்சி குடிப்பாக
ஓ வீட்டுக்காரு அங்கயே சாப்டுருவாவளோ
ஆமா வந்ததுலருந்தே இங்கேதான சாப்புடுது எங்கே நா வீட்ல சமைக்கிறே சமைச்சாலு வரமாட்டாரு அங்கதா வேலைய பாத்துட்டு அப்டியே சாப்டுருவார்
அங்கயே படுத்து கடேல படுத்துக்குவாரு உள
கடேல இல்லல்ல வீட்லயே போய் படுத்துருவாரு
ஆ யாராவது ஃபோன் அடிச்சா மட்டு போய் எழுதி வச்சு குடுத்துருவீய
ம்
சேரி சேரி சேரி
நாம்ளே ய
பக்கத்துல வீடு இருக்கனால பிரெச்சன இல்ல
எங்கே சொல்றா வீட்ல
இல்ல ஒ மாமியா வீடு பக்கத்துல இருக்கனால பிரெச்சன இல்ல அங்குனுகுள்ள போய் படுத் துக்கிறார்ல அதுக்கு சொல்றே ஆ
மெசேஜ பாரு ஏதோ வந்திருக்
ஆ சேரி சேரில நா சொல்றே மெசேஜ் ஆக அது வந்துட்டே இருக்கு அது பாத்துருவேணா
ஆ குரூப்ல வந்துருக்கு
மாமா
பாக்குரியா பாத் க்கிற மாரி
சே இந்த இருல இந்த ஒரு நிம்சோ இரு தம்பி கூப்ட்றியா நா திரும்ப கால் பண்றே ஒனக்கு
செரி கூப்டு பாய்
அ ஆ பாய்